ஹலோ
ஆ சிஸ்டர் என்ன பண்றீங்க
ஆ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குதுங்க உங்களுக் கேக்குதல்லைங்க
ஆ கேக்குது க்ளியரா கேக்குது
ம் அ என்ன எல்லா சாப்ட்டாச்சா
ஆ எல்லாரு சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க இங்க ஒரே மழ எட இடி இடிச்சிட்டுர்க்கு எடருது மின்னல் அடிச்சிட் டு மழ ஆனா அந்தளவுக்கு வரவு இல்ல
ம்
ஆனா வந்து நல்லா குளிர் காத்தடிக்கிது பக்கத்துல எங்யோ மழ பெய்யு போல
அதுதா அப்டியாதா இருக்கு இங்கயு குளிர்காத்து தா அடிக்கிது மழ வர்ற மாரி ரொம்ப ஸ்பீடா காத்து வர ஆரமிச்சிர்ச்சு இப்பத்தா எ பொண்ணு கதவ சாத்தாம் போய்ட்டா ரூம்ல பெரிய பொண்ணு வந்து அவ்ங்க அத்தமாட்ட படுப்பா அதுனால இங்க பாய் சொல்லிட்டு போனா கதவ சத்தாம் போய்ட்டா அது டம்முனு இப்ப அடிச்சுச்சு என்னன் பாத்தா காத்து அவ்ளோ ஸ்பீடா அடிக்கிது ஜன்னல் வழியா வர காத்து கதவ டம்முனு அடிக்கிது இங்கயு எங்யோ பக்கத்துல மழ பேய்து போல காத்தடிக்கிது காத்து அதிகமா அடிச் சா இங்க மழையே பெய்யாது சிஸ்டர்
ஆ வாவ் ஒவ்வொரு டைம் ஆனா சொல்லுவாங்க காத்து அடிச்சுதுன்னா மழ பெய்யாது ஆமா ஆமா ஆமா ஆமா ம் இன்னு கொஞ்சோ சாய்ங்காலம் மத்யானல்லா அடிச்சுதுன்னா நம்ளுக்கு எதோ சூடா சாப்பட்ணும் போல தோணு
ஆம்மா ஆமா மழ பேஞ்ச்ன்னா தோணாம இருக்குமா மழ டைம்ல நல்லா டீ சூடா குடிக்க புடிக்கு ஆ பஜ்ஜி இந்த மாரி ஐட்டம்ஸ்லா செஞ்சு சாப்ட புடிக்கு சூடா மேக்ஸிமம் சூடா எதுவா இருந்தாலு சாப்டுவோ எங்க வீட்ல இன்னிக்கி ஈவ்னி்ங் ஸ்நாக்ஸ் கேசரி செஞ்சோ
ஆஹா ஆ
ம் கேசரி செஞ்சு சாப்ட்டோ
ம் கேசரிக்கு பவுடர் அந்த கலர் பவுட்ரு போடுவீ ங்ளா இல்ல வந்து ம்
போட்டு செய்வோ போடாம்லு செய்வோ என்னோட ஹஸ்பண்ட்க் வந்துட்டு அந்த ரெட் கலர்ல கேசரி பண்ணா புடிக்கு அதுனால கலர் போட்றோ அவுங்க இன்னிக் வீட்ல இருக்காங்கல்ல அதுனால கலர் போட் மத்த டைம்ல பண்ணைல பாப்பாக்குலா வந்துட்டு பேர்ச்சம் பழோ அதுல கட் பண்ணி போட்றது பாதாம் பருப் போட்றது இந்த மாதிரி ஒய்ட்ல பண்ணி குடுத்தட்றது இந்த ஃப்ரூட்டி நேட்டா பழங்கள்ருக்குல்ல
ஆமா ஆமா ஆமா
பழங்கள் போட்றது அப்டி அப்டி அந்த மாதிரி குடுத்தட்றது
ஓ ஓகே ஓகே ஓகே ஃப்ரூட்டி நெட்டி நீங்க பண்ணிருக்கீங்ளா
இல்ல சிஸ்டர் நா பண்ணதில்ல பட் ஆனா இந்த அஹர் அஹர் விக்குதுல்ல அத வெச்சு ஜெல்லி பண்ணிருக்கே அது இந்த இந்த நோம்பு டைம்லெல்லா வந்துட்டு அந்த ஜெல்லி அதிகமா செய்வோ அது செஞ்சு சாப்டுவோ
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஃப்ரூட்டி நெட்டி ஒன்னுமே இல்ல அது எப்பிடி செய்வாங்கன் உங்களுக் தெரியுமா ஐடியா இருக்
தெரியாதே எந்த ஐடியாவு இல்லையே சொல்லுங்க பாப்போ
பப்பாளி பழொருக்குல்ல அதுதாங்க அந்த ஃப்ரூட்டினேட்டிங்கிறது பப்பாளி பழ ரா ப பழுக்காத அந்த பிக் காய்பல் இருக்கு ஆ ரா பப்பாளி தா அத வந்து கட் பண்ணிட்டு வெத எடுத்துட்டு தோல சீவிட்டு அத குட் குட்டி குட்டியா கட் பண்ணிருவாங்க குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு
ஆ
பாவ் வந்து கொதிக்க விட்டுட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ தூ கலர் எசன்ஸ் வந்து ஆமா ஒரு ஒரு டிராப் விட்டுட்டு அந்த ஃரூட்டி நெட்டி கட் பண்ணத பப்பாய வந்து நா உள்ள போட்டு நல்லா வந்து ஆ ஒடையாம நல்லா மிக் மிக்ஸ் பண்ணி விடுவாங்க அது பாத்தா கடேசில அந்த சக்கர பாவ வந்து உறிஞ்சிட்டு அது கடேசில பாத்தீங்னா நல்லா நம்மளுக்கு சாப்ட்டாவே இனிப்பா இருக்கு
ம் அவ்ளோதா இதெல்லா எப்டி தெரிஞ்சுக்கிட்டீங்க
எனக்கு இதுலல்லா வந்து கொஞ்ச ஆர்வொ இதுல ஆர் கானிக் ஐட்டங்க ஆமா நம்ம செய்யறோமோ இல்லையா அதெல்லா தெரிஞ்சு வச்சுக்கணு எப்டி
பரவாயில்ல எனக்கு இது வரக்குஆனா உண்மையாவே உங்க கிட்ட பேசறதுல பேசிட் ருக்கயிலயே இது ஒரு நல்ல ஒரு விஷ்யொ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே
அ
உண்மயாவே நா எனக்கு அந்த அந்த மைண்டே இல்ல இதுவரைக்கு இது எப்டி பண்ணுவாங்கன்னு கூட நா யோசிச்சதில்ல ஒக்கே விக்குது இதெல்லா வாங்கி போட்றாங்க அப்டீன் அ எங்க வீட்ல வந்துட்டு இந்த பாப்பாவுக்கு அந்த இனிப்பு போண்டா சாப்பிடுவாங்கல்ல அது சூடா சாப்ட ரொம்ப புடிக்கு இங்க பக்கத்துல ஒரு வாங்குவாங்க அந்த இனிப்பு போண்டாலா அந்த கடைல பேமஸ்ஸு வேற எந்த கடைலயு நா சாப்டதில்ல எப்பவு கன்டினியூஸா ஒரு கடைய்ல வாங்குவாங்க அங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த ப்ரூட்டி நட்டெல்லா இருக்கு எ பொண்ணுங்க அது இருக்கவுந்தா அத சாப்புடுவாங்ளே அது எனக்கு ரொம்ப புடிக்கு டேஸ்ட் நல்லா ருக்கு அதெல்லா சாப் பேரெல்லா தெரிஞ்சு வச்சிருக்கொ ஆனா இப்படித்தா செய்வாங்கனு
செய்னுன்ட்டு அது ஒண்ணுமே இல்ல நீங்களே கூட உங்க வீட்ல வந்து பப்பாளி இருந்துச்சுன்னா குட்டியா இருக்குறத ஆ தோல சீவிட்டு மஞ்ச பொடி போட்டு கூட நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் வந்துரு ஆ அதுமே
இப்ப அது படவும் தானே அது அப்படியே அதே ஷேப்ல இப்டி இருக்கு
அதேதா அதேதா நீங்க இன்னொன்னு வந்து அ இன்னொனு என்ன அப்டின்னா நாம வந்து கலர் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்லானா நீங்க கொதிக்க வை நல்லா வந்து கொதிக்கிற தண்ணீல வந்து சங்கு பூ போட்டீங்கன்னா அப்டின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி வந்துரு இதே செம்பருத்தி பூ போட்டீங்னா வந்து உங்களுக்கு ரெட்டிஷ் கலர்ல வந்துரு நா இதெல்லா நா பண்ணுவேன்னா கேசரிக்கு வந்து நார்மலா வந்து நா மஞ்ச கலர்க்கு வந்து மஞ்ச பொடி போடுவ நானு ஒவ்வொரு டைம் போட முடியாத சுச்சுவேஷன் இருக்குறப்ப செம்பருத்தி பூ வந்து ஆனா செம்பருத்தி வந்து நெறையா பொரிச்சு போட்டா தா வந்து நம்மளுக்கு அந்த கலர் வரு
கலர் வரு ஆமா நாங்க இந்த மாரி ஐட்டம் கொ கே மத்தது ஏதாவது ஒரு கலரிங் வேணு மத்தது எதுலயாவது வேணு அப்டின்னா நா வந்து ப்ரீட்ரூட் ஆட் பண்ணுவ அந்த கலருக் கு இப்போ நீங்க சொன்ன மாரி கே கேசரிக்கு பீட்ரூட் யூஸ் பண்ண முடியாது அது ஸ்மெல் வந்துரு பீட்ரூட் ஸ்மெல்லு ஆனா மத்தது இந்த பாப்பாலா வந்துட்டு அதிக சாப்புட்ற மாட்றாங்க அப்புடின் இந்த பூரி சப்பாத்தி செய்றில்ல அந்த மா மாவுக்கு அந்த கலர யூஸ் பண்ணிக்குங்க அப்ப அந்த கலர பாத்துட்டு சாப்புடுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு அது பண்றது இப்போ டிவில பாத்துட்டு நறைய கேக்கறாங்க இப்ப அந்த ரெயின்போ பூரி அப்டின்னு கலர் கலரா பண்ண ஆரம்மிச்சர்றாங்களா அந்த மாரிலா கேக்கறாங்க பசங்க பாத்துட்டு அதனால செரி அப்பிடி செய்யறது
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே நீங்க இது வேணா ஜாம் வந்து நாம ஜாம் எப் ட்ரை பண்றீங்களா நா வேண சொல்றே எப்பிடின்னு ஒண்ணுமே இல்ல ஆப்பிள் கொஞ்சோ வாங்கிட்டு வந்துருங்க தோல சீவி வச்சுகுங்க நெக்ஸ்ட்டு வாழைப்பழோ அப்புறோ கொ கொய்யா இருந்துச்சுன்னா கூட கொய்யா ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டுக்கங்க மாதுளம்பழோ அப்புறோ வந்து நா என்ன பண்ணன்னா கலருக்கு வந்து பீட்ரூட் வந்து ஒரு அரபீட் ட்ரூட் போட்ட நானு அப்புறோ எங்க வீட்ல வந்து என்னருக்குன்னா வந் து இந்த பட்டுப்பூச்சி தலருக்கு முல்பெறி சொல்லுவோல்ல அந்த முல்பறி வந்து நாங்க வந்து ஆ இது வெள்ளாட்டுக்காக நாங்க வச்சிருக்கோ அத நாங்க வெட்டி வெட் ட்டும் போது அது ஒரு சீசன்ல வந்து முல்பறி வந்து காய்க்கு நறைய பேர் அத வந்து ப்ளூபெரிஸ் வந்து ஆ ப்ளூபெரிஸ் மாரி இது மல்பெரியு வந்து நறைய பேர் வந்து வாங்கி சாப் பர்றாங்க சோ நாங்க என்ன பண்ணுவோன்னா அத இது பண்ணிட்டு நல்லா அரைச்சு ஆ வ பில்டர் பண்ணி எடுத்துக்குவே வெத தனியா இது தனியா ஜூசு தனியா இப்ப இது எல்லாமே போட்டு இப்ப இந்த பழங்கள் எல்லாத்தையு வந்து வேற நம்மளுக்கு என்னென்ன பழோருக்கோ எல்லா பழத்தையும் போட்டு நல்லா அரைச் சுக்கனு அரச்சிட்டு கொஞ்சோ வந்து நம்ம பெரிய வடி ஆ கண்ணு இருக்கற மாரி வடி இருக் குல்லையா அதுல போட்டு ஆமா கொட்ட தனியா அந்த இது தனியா இப்ப வந்து ஆரஞ்சு புளிச்சுட்டுருக் குதனா மேலருக்குற இது மட்டு தனியா ஜூஸ் தனியா வர்ற மாரி ஜூஸ் தனியா எடுத்து வச்சு கோங்க அத வந்து ஒரு பாத்துரத்துல வந்து நல்லா கிண்டிட்டே இருங்க நம்மளுக்கு எவ்ளோ தேவையான அளவோ ஆல்ரெடி எப்பவுமே பழங்கள்ல வந்து து அ ஆமா ஃப்ரூட்டூஸ்யிருக்கு ஃப்ரூட் டூஸ்ருக்கு சோ அதனால நம்ம நீங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டு சக்கர போட் ட்டுகங்க போட்டுட்டு ஆமா போட்டுட்டு நல்லா கிண்டிட்டே இருந்தீங்னா கடைசியா ஆகாக என்ன ஆகுன்னா ரொம்ப சுண்டி போயிடு சுண்ட் போய் அதுவே ஆல்ரெடி ஜாம் கன்சிஸ்டன்சியில இருக்கறப்ப ஒரு எலமிச்ச சாறு மட்டு புழிஞ்சு விட்டுருங்க கொட்டைய எடுத்துட்டு
ம் அப்போ அந்த ஜாம் டேஸ்ட்டு வந்துரு ஆம் நீங்க சொல்ற மாரி நார்மலாவே இந்த ஜாம்ல அந்த புளிப்போட சேந்து இனிப்பு டேஸ்ட்தான வரு
ஆ ஆமா இன்னொன்னு என்னன்னா நம்ம கடையில வாங்கறப்போ ஆர்டிபிஷியல்லா
ஆமா இது நம்மளயே ட்ரை பண்ணிர்லா அது கொஞ்சோ பயமில்லாம கொழந்தைகளுக்கு குடுக்கலா நானுமே அப்பிடிதா சிஸ்டர் ப அதுதா இப் பாப்பா வந்து ஃப ஏதாவது கேக்குறாங்க பாத்துட்டு அப்பிடி வெளியில கேக்கறாங்க அப்பிடின்னா நா மே மேக் நானு மேக்சிமம் வந்துட்டு வீட்லயே ஏதாவது செஞ்சு கொடுத்தர்லா அப்பிடின்னு தா பாப்பே வெளியில வாங்கி குடுப்போ அப்படின்னு யோசிக்க மாட் ஏனா எல்லாமே எல்லா விஷயோ யோசிப்பே அவங்கள எப்பிடி பண்ணுவாங்களோ ஒழுங்கா கிளீன் பண்ணுவாங்களா அந்த இதல்லா நமக்கு சாப்பிடய்ல கூட அதெல்லா யோசன வர மாட்டிங்குது குழந்தைங்க சாப்டய்ல ஃபுட் பாய்சன் எதனா ஆயிருமா என்ன ஒத்துக்குமா ஒத்துக்காதா இப்பல்லா டையேரியாலா வருது நெறய ப்ராப்ளம்ஸ் வருது அதுவூ இப்பக் கு இப்ப இருக்கர குழந்தைங்களுக்கு எதுக்கெடுத்தாலூ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நம்ம போற மாதிரி இருக் க்கு ரொம்ப அதுக்குதா இப்ப அதிகமா போயிட்டே இருக்கோ நம்ம அந்த மாரித் எதுக்கு நமக்கு பயமா இருக்குல்ல சிஸ்டர் இப்போ இப்போ நா அப்பெல்லா ஒன்னுன்னா அப்போலா வந்துட்டு நம்ம காலத்தில வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு அப்டின்னா அப்போ நமக்கு வந்து எப்பிடி செஞ்சு கொடுத்தாங்க சாப்பாடு எல்லாமே இருந்ச்சு இன்னொன்னு நமக்கு எதுவுமே இல்லன்னாலூ கூட இப்ப நம்ம வந்து இப்ப வந்துட்டு பயந்து பயந்து ஒவ் ஒன்னு சேக்குறோம்ல்ல நம்ம இப்ப கம்பு ராகி இப்ப எல்லாமே நம்ம கொழந்தைகளுக்கூ சேக்குறோ நமக்கு அதெல்லா சேர்த்தாங்களான்னு தெரியல
ம்
ஆனாலுமே நம்ம ஓகோயா தா இருக்கோ இப்ப இருக்க இப்ப ச சுச்சுவேஷன் வந்து என்ன வரூ கொழந்தைகளுக்கு எதுவூ டிசீஸ் வந்துரும்மோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிர்மோ அப்டின்னு நம்ம ஒவ்வொன்க்கூ பயந்து இப்பெ சாப்பாடு வந்து அத நோக்கியே திருப்பி போயிட்டுருக்கோ உங்களுக்கு தெரியுதா
ஆமா எல்லா நெறய இதுல இன்னொன்னு என்ன அப்டின்னா நறய விஷயத்துல நறய விஷயத்துல இன்னொன்னு நாம வளந்தப்ப நாம அத சாப்பில்லைனாலூ அந்த அளவுக்கு வந்து எதுவுமே மாசு படவே இல்ல ஒரு ஏர் பொல்யூஷனா இருக்கட்டூ வாட்டர் பொல்யூஷ் அதுக்குள்ள சாயில் பொல்யூஷன்னா இருக்கூ எதுக்குமே மாசு ப்படல ஆனா இப்ப எல்லாமே மாசுபட்டதுனால அது கொழந்தைங்களுக்கு அந்த ச சரோண்டிங்ஸ் அந்த சர்க்குலேஷன்ல வந்து எல்லாமே பொல்யூட்டடா இருக்குங்காட்டி அவங்களுக்கு சேர மாட்டேங்குது
உண்மையாவே இப்ப நம்ம கடையில அதுதா கடையில ஒரு காய்கறி வாங்கி சமைச்சு சாப்றதுக்கூ நம்ம வீட்ல செடி வெச்சு அதுல வர்ற காய்க்கூ எப் இவ்ளோ டிஃப்ரன்ஸ் இருக்கு எந்த அளவுக்கு மருந்து சேக்குறாங்க மருந்து அடிக்கிறாங்க பூச்சி வரக் பிளான் இருக்கு என்னென்ன பண்றாங்க அது வந்து நெறய இதாயிடுச்சு இப்போ போட்டு அந்த மாறி நெறய ஆகவுந் தா நமக்கு அதிகமா வந்து டிசீஸும் அதிகமாயிடுச்சு
ஆமா கண்டிப்பா இன்னொன்னு மக்கள் இப்பதா திரிந்து ஏதோ ஆர்கானிக்கா போவ்ணூ அப்டின்னு ஒரு ஐடியா வந்துருக்கூ
ஆமா இப்ப எல்லார் வீட்லயூ அதுதா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்துட்டு நாங்க இப்ப நா லா சின்ன பிள்ளையா இருக் எங் அம்மா எங்க அம்மாளா சொல்லுவாங்க அது எங்களுக்கு எனக்கே வந்து செர்லாக்கு இந்த மாவு இதெல்லா வந்து த்து வாங்கி ஊட்டிருங்காங்க எனக்கா ஸ்டாரிங் சர்லாக்குலருந்தூ கடைசி வரைக்கூ எனகெல்லா ஊட் அப்டீனு எங்க அம்மா சொன்னாங்க பாப்பா பொறந்துட்டு இவ்ளூக்கு ஊட்ட சொன்னாங்க ஆனா இப்ப நம்மளோட ஜென்ரேஷன் பாருங்க இது இவங்களோட ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்டி யோசிக்கிறோ அதெல்லா வேணா நம்ம செஞ்சு கொடுப்போ நம்ம எல்லா வீட்ல சேய்றோ கேரட்டு் கேரட் செர்லாக்கு ஆப் பிள் சர்லாக்கு பனானான்னு எல்லா வாழைப் பழத்துல இருந்து எல்லாத்துலயூ செஞ்சு குடுத்துட்டு இருக்கோ அதுதா அப்ப அதெல்லா கெடையாது நமக்கெல்லா அதெல்லா ஊட்டிட்டு இருந்தாங்க ஏன்னா தெரியல
ஆமாங்க
அதெல்லா ஊட்னாலுமே நமக்கு எதுவூ பண்ணல அப்ப எல்லாமே நீங்க சொல்ற மாரி எந்த மாசுபாடூ எதுலேயுமே இல்ல கலப்படமும் உண்
ம் ஆ
இப்ப எல்லாத்திலியு கலப்டோ அதுதாம் பிரச்சன
ஆ அப்டிதா எல்லாவு இதுப் பண்ணி அவுங்ள கொஞ்சோ அனத் தேத்தி எல்லா விதத்துலியுமே வந்து நம்ம ஆரோக் க்கியமா வெச்சிருக்குணு அதுதா நம்ளுடையப் பெரி ய்ய டாஸ்க்கு நாம குடுக்கறவுங்ளுக் ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரிதா
ஆம ஆமா கண்டிப்பா
ம் சேரிங் சிஸ்டர் சேரி நம்ம வந்து நைம் இருக்கிறப்ப நம்ம இன்னும் பேச்லா ஓகேங்ளா ம் சேரிங்ச் வெக்றே பாய்